கேக்குதுங்
ஆ ஹலோ
கேக் ஆ எனக் கேக்குது உங்களுக் கேக்குதா? என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
துணி மடிச்சுட்ட
டாஸ்ட் ஆன் செரி செரி நானு மடிச்சங்க நேத்து இன்னு அடுக்காம அப்டே போட்டு வச்சிருக்க.
இல்ல இல்ல காலேல துணி துவச்சே
ஆ என்ன இன்னக்கி லஞ்சு சாப்ட்டீங்க
ஆ சாப்பாடு
ஆ கேக்கல
சாப்பாடு
சாப்பாடு
ம் கறி கொழம்பு ரசம்
ஆ ஆ சூப்பருங்க பிம்பலங்கா லா இது இதெல்லா எனக்கு ஒரு விருந்துங்க இப்போ
இவ்ளோல ரசோ என்னங்கறது ரசோ எல்லா என்ன ஏதோ என்னால முடியிறது
ஆ நீங்க இப்டி சொல்றீங்க இதெல்லா எனக்கு ஒரு விருந்துங்க ஏய்
ம்ம்
அஹ் ஆ அப்பறோ நா வந்து இன்னக்கி என்ன சமைச்சேனா வந்து முருங்கக்காய் போட்டு மிட்டாசால்லா அதுல முட்ட ஆம்லேட் ஆம்லேட் கொழம்பு முருங்க்கா ஆம்லேட் கொழம்பு ஆ இங்க முட்ட சாதோ செஞ்சோ இல்லங்க அதுல வந்து முட்டைய ஒடச்சி ஆம்லேட் மாரி ஊத்தீறனு அவ்ளதா
இது மாரி யோசிச்சி சமைக்க முடியு
என்ன சொல்றீங்க காது கிட்ட வச் ஆ ஆமாங்க ம்
நல்லா இருந்ததா
ஆ என்ன சொல்றீங்க நல்லா இருந்ததுங்க ஆ நல்லா இரு என்னதுங்க
ஆ என்ன பண்றா ஒங்க பையே
பைய வந் வந்து வெள்ள சுத்த போயிருக்காங்க மழை எஞ்ச்சா அவ பாதி தூக்கத்லே எஞ்ச்சி கிட்டா எஞ்ச்சிகிட்டு அழுதா அழுதா அழுதா அப்பறோ நா வந்து சீட் ஆ அப்பறோ வந்து அவங்க தாத் தா கூட வந்து வெளில கெளம்பி போயிட்டா சுத்தீட்டு வரேன்னு சொல்லீட்டு இப்போ ஏ பொண்ணு இங்க படுத்துட்ருக்கா கத்தீட்ருக்கா அவுங்க அப்பா கிட்ட இருந்து குரங்கு மாமா போடுங்க அப்டின்னு சொல்லி கத் தீட்ருக்கா
ஓ ரைம்ஸ்ங்களா
ஆமா அவ குரங்கு மாமா பாக்குறாலா குரங்கு மாமா பாக்குறலா அதனால பா அவுங்க அப்பாவ போட்டு டார்ச்சர் பண்ணீட்டுருக்கா டிவிலயு போட்டுட்டுருக்கா இங்கயு ஓடனு ங்றா
இதா அது
ம் அவளுக்கு வேற சொல்ல வர்றது போல இருக்கு குரங்குமாமா அப்டின் சொல்றாங்க குககா மா மா அப்டின்னு சொல்றா
பரவா இல்லயே நல்லா பேச கத்துகிட்டாங்க
அவள அது பேச்சு வரல ஆனா பேச்சு வந்துச்சின்னா அவ்ளதா போல இருக்கு நாலா அவ சொல்றது தா நாங்க எல்லாரு கேட்கணு போல இருக்கு
ஒரே நிம்ஷோ ஆன் ஆய்ர்ச்சி
வீட்ல யார் இருக்காங்க
யாரு இல்லங்க நாமட்டுந்தா நா மட்டுந்தா வேற யாரு இல்ல
இன்னைக்கு லீவுங்ளா
ஆ ஆமா
அ ஒரே ஜாலியா இருக்கிங்க
அது நானிங்க இன்னைக்கு வேலைலா முடிச்சுட்டு நாளைக் போணு அதனாலதா இப்பவே எல்லாமே செஞ்சு முடிச்ட்ட
ஓகே ஓகே ஓகே ஓகே ம்
போய் செஞ்சுட்டாதா இல்லல்ல எலாமே முடிஞ்சுச்சு கிளீனிங் ஒர்க்லா குட்டியா இருந்துது அத வாஷ் பண்ண இப்ப அதெலா உக்காந்து தெக்கணு அதா பெரிய டாஸ்க்கே
ம் பண்ணுங்க பண்ணுங்க ம் அப்பற எதாது சொல்லுங்க ஃபுட் உங்ளுக்கு என்ன ஃபுட் பிடிக்கு ம் எல்லாரு நல்லா இருக்காங்க ஃபுட்டு சொல்லுங்க உங்ளுக்கு புடிச்ச ஃபுட்ட பத்தி பேசுங்க
ஆ சரி இப்போ ரீசன்ட் டேசா பேகிங் சாண்ட்விச் சிக்கன் பிரியாணி
என்னது
சிக்கன் நூடுல்ஸ் ஆமா வீக் எண்டு டேஸ்னாவே அதா கொஞ்ச மெய்ன் டிஷ்ஷா இருக்கு அப்றோ பன்னீர் பட்டர் சிக்கன் கேக்குதா கேக்குதா பன்னீர் பட்டர் மசாலா கே கிரேவிங்சாருக்கு ஐ மீன் சிக்கன் பட்டர் மசாலா ஆ ஆமா ஒ ரெண்டு கொஞ்ச நாளாவே இதா எனக் கொஞ்ச கிரேவிங்ஸா இருக்கு
ஆ ஆ நல்லாதா இருக்கு எனக்கு பிடிக்கு பன்னீர் பட்டர் மசாலா இல்ல சிக்கன் க பட்டர் மசாலாஸ் பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப புடிக்கு
ஆ அதா கொஞ்ச கிரேவிங்சாவே இருக்கு
ம் வாங்கி சாப்ட வேண்டிதான ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி அதெல்லா செலவு பண்ண மாட்டிங்க
இல்ல இல்ல இது கொஞ்ச கமியா வந்துது சோ கொஞ்ச பர்ஸ்னல் டீல்ஸ்லா வாயாடிக்கு
ம் எனக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளாவே வந்து என்ன சாப்டணுன் தோணுதுனா பிரியாணி சாப்பிடணு போல இருக்கு நல்லா
பிரியாணினாலே வெறுப்பாருக்கு
இல்ல அது கொஞ்ச நாள் இருந்துதுதா இப்ப எனக்கு என்னனா நல்ல ஒரு சிக் கென் பிரியாணி அதுக்கு டாப்ட்ட சிக்ஸ்டி ஃபை நல்லா போன்லஸ் முரு முருனு சிக்ஸ்டி ஃபை ரெட் கலர்ல வெங்காய பஜ்ஜடி அப்றம் வந்து கத்திரிக்கா வச்சு நல்லா வெளுத்து கட்டணுன் ஆச யாருக்கு
எனக்கு பிரியாணி சாப்ட்டு சாப்ட்டு ஒரு மாரி டென்ஷன் ஆகுது
ஆனா எனக்கு இப்ப கொஞ்ச நாளத்த அப்டிதா சாப்டணுன் ஆசையா இருக்கு அது மட்டு இல்லாம வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ரை ரைஸையு சாப்டணு போல இந்த கொத்து பொரோட்டா சாப்படணுன் ஆச வருது நல்ல கொத்துறி முட்டைய நெறைய போட்டு குடுக்கற அந்த ஒரு கொத்து புரோட்டா வெச்சு சாப்பட்ணு போலருக்கு சால்னால நல்லா ஊற வச்சு
சாப்பிட வேண்டிதானே
ரொம்ப நாள் ஆச்சா அதா வந்து ரொம்ப ஆசயாருக்கு சாப்றதுக்கு
அதாங்க சாப்பிட வேண்டிதான
எங்கேங்க நா சாப்பறது ம் எதுவு சொல்றக்கில்ல
ஆ கண்டிப்பா சாப்டுவே அ ப்றோ வந்து செட்டிநாடு சிக்கனு இந்த நல்ல செ ட்டிநாடு சிக்கனு அப்றோ வந்து ப்ரான்னு இது இன்னும் நல்லா சாப்பட்ணு போலருக்கு எனக்கு எல் ஓ எல்லாத்தையு விட ரொம்ப புடிச்ச இது என்ன தெரிமா எங்க அம்மா வந்து ஒரு பிரான் பிரியாணி செஞ்சு குடுத்தாங்க அதுவே வேல்டுலே பெஸ்ட் பிரியாணிங்க எத்துமே எனக்கு புடிக்காதுங்க அந்த டேஸ்ட்லருந்து எங்க அம்மா செஞ் குடுத்த ப்ரான் பிரியாணி மாரி வரவே வராது
செய்வீங்ளா
எனக்கு ரொம்ப புடிக்கு அவ்ங்க எப்டி செஞ்சாளு அது ரொம்ப புடிக்கு எனக்கு அது கூட சிக்ஸ்டி பைவ் பண்ணி வச்சுருவாங் அவ்ளோ தா ஒன்னு பிரான் சிஸ்டி பைவ் வெச்சாலு செரி சிக்கன் சிஸ்டி பைவ் வெச்சாலு செரி பிஸ் பிரை வெச்சாலு ரெடி மொத்ததையு பண்ணி முடிச்சுருவே ஃபிஷ் அவ்ளவ் சாப்பிட மாட்டே நானு அந்த பிரான் சிக்கன் செஞ்சு வெச்சிட்டாங்கன்னா அந்த பிரியாணிய பஸ்டு வ புடிச்சிக்குறே அதுக்கப்றந்தா சேட் தொட்டுகிட்டே சாப்டுவே எனக்கு ரொம்ப புடிக்கு
அவ்ளோ அடிக்ட்டு
ஆமா அவ்ங்க எப்டி செஞ்சாலு செரி அது நல்லா இருக்குக்கோ நல்லால்லையோ எனக்கு அதெல்லா தெரியாவே தெரியாது ஆனா அது எனக்கு ரொம் ரொம்ப பிடிக்கு எங்கம்மா செஞ்சாலே அப்டியே ஒக்காந்து நாங் நல்லா வயிர்முட்ட சாப்டுவே
உங்க பொண்ணா அது கத்துறது
ம் ஆ சொல்லுங்க ஆமா ங்க கத்தக்கூடாதுன் சொல்லின்ட்ருக்கே கேக்க மாட்டேங்கிறாங்க
ம் ம் ம் நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கிலியா
இட்லி தா என்ன பண்றது எ எ ஹஸ்பண்ட்க்கு வந்து தோச சாப் அதநாள கேக்குதுங்ளா எ ஹஸ்பண்ட் தோ ச சாப்ட்டா வந்து அவ்ங்களுக்கு என் நெஞ்சில வந்து ஒரு மாரி எரிய்து சொல்றாரு அதனால தோச போட்ற தில்ல இட்லி மட்டு்ந்தா மாவு அரச்சு வச்சுட்டே அதனால இட்லி மட் டுந்தா சுலுவே ம் இன்னிக்கு பூக்காரவங்க வந்தாங்க ம் இன்னிக்கு பூ காரம்மா வந்தாங்க இருவது ரூபாய்க்கு பூ வாங்குன வாங்கிட்டு ஆ கட்டி பூ கட்டிட்டு கொஞ்சமா வெட்டி நா தலைல வெச்சுகிட்டே மிச்சதெல்லா ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டே இந்த அரும்புன் சொல்வாங்கல்ல குட்டி குட்டி பூ வருமே புட்டு மாரி வருமே அந்த பூ
மல்லி மாரி
ஆ கல்லி அத் தா தா அந்த மாரி டைப் அத் தா இவ்ங்க விப்பாங்க இங்க ஒருத்தவ்ங்க விப்பாங்க இங்க நெறைய பேரு விப்பாங்க ஆனா நா அவ்ங்ககிட்ட தா வாங்குவே நா அவங்கிட்டதா வாங்குவ அந்த ஆன்டிக்கிட்ட அவங்க இருபது ரூபாக்கு வாங்கிட்டு சேரி உட்காந்து நா வந்து அத வந்து இது பண்ணிட்டே
ம்
கட்டி முட்டிச்சிட்டே கட்டிட்டு கொஞ்சமா வெட்டி வச்சிருக்கே ஒரு ரெண்டு நாளைக்கி அத வச்சுப்பே நானு ரெண்டு நாளைக்கி கொஞ்ச கெஞ்சமா வெட்டி வெட்டி தலைல வச்சிப்பே
ம்
மதியானோ வேற எனக்கு ஒரு மாரி பீவர் மாரி வந்துருச்சு ஒடம்பேல்லா ஒரு மாரி சில்லு சில்லுனு குளுர ஆரம் ம்பிச்சிருச்சி அப்டியே ஒடம்பு எல்லா வந்து பக்பக்னு ஏரிய ஆரம்பிச்சிருச்சு
உஹம்
என்னால வந்து நரம்ப ரோல் ரோலு எடுத்து போட்டுக்கிட்டு ரோல்லு எடுத்து போட்டுக்கிட்டு தூங்கிட்டே இவளு வந்து மதியானோ வேற இவ தூங்கி ஏஞ்சுக்கிட்டா நா ஆ நா தூங்க போற நேரத்துல இவ ஏஞ்ச்சிகிட்ட இவ கத்துறா கத்துறா க த்துறா அதுக்கப்பற இவள கொஞ்ச நேர வந்து வெளாடிட்டு நீ ஏதாவது பண்ணுனு சொல்ட்டு நா தூங்கிட்ட அப்றோ பாத்தா அவ அப்றோ வந்து படுத்து தூங்கிட்டா
ம்
அப்பறோங்க சேரி டென் மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க